கேக்குதா
ம் கேக்குது பின்னாடி யாரோ கொலைக்கிறாங்க யாரது
ஆமாமா கொலைக்கிறாங்கதா அவுங்க என்ன பண்றது
கொஞ்சம் தள்ளி போனா நல்லா இருக்கும்
சொல்லுங் மேடம் சொல்லுங்க
ம் பத்ரமா பேக்ல டிரெஸ் எடுத்து வச்சாங்களே அதெல்லா எத்து மச்சு திருப்பியு வச்ட்டாங்ளா
இல்லைங்கோ நா ஒன்னு பேக்லா எடுத்து ரெடி
ஆ
பேக்ல இருந்து வெளிய எடுத்து
நா வந்து உன்னுடைய சிஸ்டர் சகோதரிய கேக்கறே
ஓ அதுமேவா அதுலா எப்பயோ ஏத்தி வச்டாங்கன்னுதா நெனைக்கிறே
அது எல்லா டாக்குமெண்டு என்ன பத்தி வரு ஒழிச்சு வச்டாங்ளா
ஆமா ஆமா
என்ன ஏஜ்
எங்க போலா இந்த வர வெளிய தவற
ம்
போமாமா புரில
ம்
புரில சொல்லுங்க அதா
எனக்கு உங்களுக்கு எதெல்லா கிஷமு
அதா எனக்கு ஒரே கையி கால் லா ஒரே வலிக்குது உக்காந்து முட்டி கூட போட முடில
புரில
ம் நா இன்னக்கி வ நெறைய நடை பயணம் ஒங்க போயிட்டு வந்தே நடை பயணம்
ம் நடைபயணம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இருக்குமா
கிட்டத்தட்ட இருவது கிலோமீட்டர்
ம் உங்குளுக்கு வந்து அது ஆ ஓ தலை தலை கணம் தலை கணம் உங்களுக்கு
ஆ ஏரி ஏரி பதினாலு கிலோமீட்டரு அதுக்கப்பறோ இங்க வந்து திரும்பி கொஞ்ச வெளியேல்லா போய் சுத்துனதுல அதெல்லா சேத்து ஒரு இருவது கிலோமீட்டர் வந்துட்டு இருப்பாது
கால் எதனா வலிக்கிதா
கால் வந்து பேண்ட் போட்டு நடந்த காலு இந்த ரெண்டு தொட வந்து ரொம்ப அப்டியே ஆமா ஒரு மாரி எரிச்சலா இருக்கு பிளஸ் அந்த எறச்சலோட வலிக்கு அந்த தொட ம்
அந்த ஸ்பிரே எல்லா இருக்குல்ல அதெல்லா இருக்கா அவங்ககிட்ட
ஸ்பிரேலா எதுவு இல்லயே
அவ தைலோ இருந்தா வேனா வந்து தடவுவ
ஆ பெரவால மேம் சூ போடாம செருப்பு வேற போ விட்டு போய் நடந்து ஓ விரல் எல்லா பயங்கரமா வீங்கிருச்சி வலிக்கிது
ம் அ எனக்கு அஞ்சு வந் எதுக்குதா இப்டி பண்றீங்க நீங்கனு தெர்ல எனக்கு நல்லா
ஒன்னு தெரில
நா வந்து இத பத்தி பிறகு நா பேசுறே உங்ககிட்ட
ம் அத பத்தி பேசல அதா அது வந்து எப்பாச்சி தடுக்குறது இப்ப நீங்க சொல்றீங்கல இல்ல படிக்கட்ல உக்காந்துட் இருக்கோ
ஆ
ஆ நீங்க சொன்னீங்கல எப்பயாச்சு ஒரு நாள் வந்து நம்ப சாப்புடாம இருந்தா நம்ப அந்த கொழுப்பலா உறிஞ்சி அத வந்து நம்பளுக்கு எனர்ஜியா குடுத்து கொழுப்பு குறஞ்சிறு நம்மளுக்கு எனர்ஜியு கெடச்சிரு அதே மாரி எப்பயாச்சு ஒரு நாள் நடக்கறது அதனால நம்மளுக்கு இந்த கொழுப்பெல்லா கரையாது
அப்டியா அப்டிலா இல்ல நெனைக்கிறே
அப்டிலா இல்லயா
அப்பிடியே இருக்குதா ஆனா ஒரு நாள்ல வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்டு தெரியலேயே ஆமா ஒரு இருபது கிலோமீட் தா ஓகேதா குறையா அவுங்கிட்ட அந்த கொழுப்பு கூடி இருக்குதான்னு தெரியிலேயே
அதுதா எனக்கு ஒரு இது அது அது மட்டு அது வந்து ஃபேட்டு கம்மியா வர்றதுக்கு மட்டு ஒன்னு இல்ல இது நடந்த வேற ஏதாச்சு பெனிஃபிட் இருக்கா உங்களுக்கு தெரியுமா
ஆ இருக்கும் இருக்கும் எனக்குதா தெரியில அதா இருக்கு நெறையவே இருக்கு சிலர் வந்து அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு அந்த மாறி நடக்கிறதே வந்து ஒரு வீடியோ போடுவாங்க நீங்க இருபது கிலோமீ ட்டரு நடந்ருக்கிங்க அத ஒரு சாதனையா வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க இது போர் போட்டு இருக்கிங்க
ஒன்னுல்ல சாதனை சொல்ல முடியாது ஆனா எனக்கு என்னன்னா
உழைப்புன்னு சொல்லால
புரில
கோப்பு அப்டின்னு சொல்லு
அப்டின்னு சொல்ல முடியாது எனக்கு என்னன்னா ஒரு நாளைக்கி எ எத்தன கிலோமீட்டர் நெருக்கு நடந்தா ஒடம்புக்கு நல்லது இத தாண்டி நடந்தா ஒடம்புக்கு டேஞ்சர் அப்டின்ற பட்சத்துல எனக்கு இருபது கிலோமீட்டர் எந்த வகையில சேரு எனக்கு தெரில
உங்களோட உடம்புக்கு இருவது ரொம்ப ஜாஸ்தி தா
ஜாஸ்தியானதாவா அதுவு இந்த கடும் வெயில் கடும் வெயில் ஆ நா வந்து ரசம் சாப்ட்டே
தொட்டுக்க
ரசம் ரசம்
தொட்டுக்க தட்டு
நீங்க என்ன சாப்டீங்க
தொட்டுக்க தானே கேட்டே எப்டி சாப்புடிறீங்க
தொட்டுக்க வந்து நா வந்து சிக்கன் பக்கோடா
ம் நா வந்து தயிர்ன்னு சொல்லிட்டே மறுபுடி மறுபடி கேக்றிங்க
பரவால்ல பரவால்ல தயிரு வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது
அதுதா உள்ளவா எடுத்துப்புட்டு
ஆமா ஆமா நம்ம சாப்புற சாப்பாடு தா நம்மளுக்கு வந்து மருந்து ஆதாரே நம்ப மெல்ல சாப்பாடு சாப் மொத்த நம்ம தெரிஞ்சு அத அறிஞ்சு நம்ம சாப்புணு ஏதோ ஒன்னு சாப்புட்றே வயித்துக்கு சாப்டறு இருக் கூடாது அது எப்டி வேணா மாறலா ம் ஃபர்ஸ்ட் பகலுல நம்மளுக்கு வந்து வரு அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ல்லா ரொம்பவே நம்ம ஆவாயிட் பண்ணிக்கணு
ஆமா கரெக்ட் தா சொல்றதோட சேரி ஆனா இங்க எங்க ஃபாலோ பண்ண முடியுமே
நம் ஆமா பண்ண முடியலதா என்ன பண்றது நம்ம வெளிய போனா கூட நம்ம இந்த நார்மலா போய்ட்டு இந்த மீல்ஸ் மாறி சாப்ட மாட்றோல தோச இட்லி தோச பொங்கல் அதுமாறி தானே சாப்புறோ ஸ்டெய்ட்டா ஒரு பர்கர் கடைக்கு போறோ அங்க போயிட்டு ஒரு
சாப்ட்டு கொஞ்ச கூட இதுவே இல்ல தோச இங்க வா
அது ஓகேதா ஆனா அதா நல்லது இப்போ நம்ம அந்த அது சாப்புறோ ஆ ஃப்ரை சிக்கன் சாப்புறோ அது அந்த லோடு இந்த லோடு எடு அது இது இன்னான்னாத்தையோ சாப்புட்றோ கண்ட தா அவன் கண்ட சிப்ஸ்ல போட்டு பெறட்டி கிறட்டி குடுக்கறா அதே நம்ம சாப்புறோ அதெல்லா விட்டுட்டு இருந்த உனக்கு அதிகபட்சமா என்ன சாப்புனுனா போய் பிரியாணி சாப்புடுங்க அது அத விட என்ன பெரிய உனக்கு காஜா பேஷ்றா கச்சறா புதுசா
ஆனா வந்து நம்மளால அத கடபிடிக்க முடியு
கட பிடிக்க முடியாது அது உண்மதா அனா என்ன பண்றதுன் தெரில இருந்தாலு நம்ம அத மாத்திக்கணு அப்பதா நம்மளுக்கு இந்த குட் ஃபேட் அதுக்கு ஃபுல் நால பின்ன நம்மளுக்கு வயசாய்ச்சுன்னா நம்ளுக் இதெல்லா நம்ளுக் வந்து ஒதவு இந்த மாரியான ஒணவெல்லா நம்ப இப்பவே எதுவா சாப்பிட்டோனா நம்பளுக்கு என்ன ஆகு இந்த மாரி அயில பொருச்சது அவுச்சதுன்னு சாப்டோனா என்னாவொ
இப்பதா சாப்டவு முடியு வயசான சாப்புடவு முடியாது அதுவு ஒண்ணு இல்ல
இல்ல புரியல எனக்கு இப்ப சாப்ட முடியும்னா ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோமோ அதுதா நம்மளுக்கு பின்னாடி ஒரு அம்பது வயசானாலே நம்மளுக்கு சாப்பாடு எறங்காது
இதே ஒரு இதுவுலயே இருந்தா நம்மளால எதையுமே சாப்ட முடியாதுல்ல
அப்படி இருக்கணு நம்ம வந்து நம்ம ந நா வந்து ஒரு ஒரு இதுல ஒண்ணு பாத்த ஒரு பகீர்வுல உள்ள பாத்த அதுல வந்து நம்ப நம்ப ஒடம்புல அந்த மாரி கொழுப்பு மட்டுமே இருந்துச்சுன்னா நம்பளுக்கு எந்த வயசுல எப்டி எந்த மாதிரி ஆயிடுவோன்னு இருந்துச்சு அதே வெறு நம்ப இது மட்டு நம்ம ஒடம்புல மெய்ன்டென் பண்ணிர்னு நம்ம
ம்
அது வந்து நம்பளுக்கு எண்பது வயசானாலு இந்த மூணு எம நம்பளுக்கு ஸ்டைட்டா நம்பளுக்கு ஃபிட்டா இருக்க முடியு அதனால நமக்கு அதே மாரி நம்ப சாப்புற்ற சாப்பாடு மட்டு நம்மளுக்கு உதவாது நம்ப எக்ஸசைஸ் பண்ணணு அதுக்கு நம்ப வீட்ல இருந்தா அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டோ நம்ம ஜிம்முக் தா போணு
நோ
அதனால ஜிம்முக்கு போனாலே நம்ப பாதி போ நம்ப உணவ வந்து நம்ம கட்டு கட்டுப்படுத்திருவொ
கண்டிப்பா எது வந்தாலு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டந்தா
உம் ரொம்பவே கஷ்டொ ஆனா அப்படி இருக்கனு அது இருந்துதா ஆவணு நம்ப மொத பொத பொத பொதனு ஆயிட்டோனா நம்பளுக்கு ஒரு நாப்பது அறுவது வயசுல என்ன ஆய்டு கூணு உளுந்துரு உடம்பெல்லா அப்டியே ஒரு மாரி கொல கொல கொலன்னு ஆயிடு அது நல்லாவே இருக்காது அப்பறொ வந்து ஹாட் அட்டாக் வர்லா கொலஸ்ட்ரால் வர்லா என்ன வேணா வர்லா நம்ப சாப்புற சாப்பாடு தா நம்பளுக்கு வந்து நம்பளுக்கு பின்காலத்துலயு ஒதவு
உணவே மருந்து
அம்மா நம்ப சாப்ட்டு சாப்ட்டு நம்ப எக்சசைஸ் பண்ண பண்ண நம்ப மசுல்ல மட்டு பில்ட் பண்ணனா நம்ப ஒடம்பு கொல கொலனு ஆவாது நம்ப ரத்த ஓட்டொ சீரா ருக்கு நம்பளுக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சன வராது அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சன இல்லாதனால நம்பளுக்கு ஹாட் அட்டாக் வராது அதேமாரி நம்பளுக்கு இந்த மோஸ்டா இன்னக்கி உலகத்துலயோ இல்ல இந்தியாலயோ அதிகமா ஒரு நோய் வந்து மக்கள் வந்து எறந்து போறாங்ன அது வந்து சக்கர நோய் தா சக்கர நோய் அதுக்கு அடுத்துதா நம்பளுக்கு இந்த ஆ இதய வெடிப்பா என்ன சொல்லுவாங்க இ இதய இதயடி எதோ ஒன்னு அது வந்து நம்பள வந்து தாக்குது இது ரெண்டுக்கும் முக்கிய காரணம் நம்ப இப்ப என்ன சாப்பறோம் இப்ப இப்ப என்ன பண்ணும்ன்றதுதான் ஆ நெறைய பேரு நெனச்சிட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக் வந்து நம்ப அப்டியே ஃபீல் பண்ணா வரும் நிறைய கஷ்டப்பட்டா வரும் அப்படின்னு மட்டும் அதெல்லாம் கெடையாது நம்ப சாப்புற சாப்பாடு நம்பளுக்கு ஒடம்புல கொழுப்பு அதிகமா சேர்ந்து அதனால அடச்சி ட்டு வருதுதா இந்த ஹார்ட் அட்டாக் அதனால இது நம்பக் உம் நம்ளுக் மனசு கஷ்டொ அவருக்கு மனசு தாங்காது அதெல்லாம் கெடையாது அதனால ஒன்னு ஹார்ட் அட் டாக் வராது
அதுலயு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கலா
ஆ இருக்கும் அது வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு ஒன்னு வர ஆரம்புச்சுன்னா அப்ப திடீர்னு ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒரு சோகமான விஷயம் கேட்டா நம்மளுக்கு வந்துரு ஆனா அதுவேதா அது ஒ அதுனா அது மட்டும் தான் ரீசன் கெடையாது ஆட்அட்டாக் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க ஒடம்பும் அதுக்கு அவ்வளவு அப்போ ஹாட்டு வந்து அவ்வளவு பலவீனமா இருக்கலாம் அப்ப நம்ம அந்த ஆட்டு வந்து இவ்வளவு நம்ம இதுவா வச்சிருக்கோ நம்ம ஹார்ட் நம்ம நம்ம நல்லா ஸ்ட்ரென்த் த்தா வச்சிருந்தா நம்மளுக்குயே அந்த அந்த செய்தி கேட்டோனா நம்மளுக்கு எதுக்கு ஹார்ட் அட்டாக் வர சொல்லு
அப்டி அது வந்து ஒரு ஒருத்தவங்கள பொருத்துனு நா நெனக்கிறே ஏன்னா வந்து அது எப்படி செயல் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல சில பேருக்கு வந்து சில மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஒரு ஒரு மாதிரி இரு சேரிம்பே
ம்